கேக்குதா ஓகே ஓகே
ம் ம் அப்றோ
நீங்கதா சொல்லுனு
மார்னிங் என்ன சமையல்லு
இங்க கருவாடு தொக்கு மாரி செஞ்சேன்
ம்
அதுதான்ப்பா நீங்க
நானா நான் முள்ளங்கி நான் மார்னிங்க நேத்து என்ன மாவாட்ட சொதப்பிர்ச்சு அப்டினா அ என்னன் தெர்ல தண்ணி ஜாஸ்தியா ஊத்திட்னா டெகுத மாவு நல்லா அரைல அதுனால அ மாவு ஃபிரிட்ஜில வச்ட்ட அப்பவுமு புளிச்சிச்சு இருந்தாலும் மாவு நல்லா அரையில சாப்பாடே வச்சு உட்டே முள்ளங்கி சாம்பாரு ரசோ பீட்ரூட் பொரியல் வச்சேன் காலேல அவனுக்கு டிஃபன் போட்டு குடுத்துட்டு மத்தியான் சாப்பாடு அதேதா எங்களுக்கு
ம்
அப்றோ இப்போதா கொஞ்ச மாவ மறுவ்டியு அந்த மாவ மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிரு க்க பொங்கிச்சு அ புளிச்சிருச்சு தோசை ஊத்திக்கிலா இட்லி ஊத்திக்கிலா பட்டு அரச்சு வச்சிருக்கேன் மறுவ்டியு இப்ப தோசை ஊத்திக்கிலா அப்டின் சொல்லி ட்டு சாம்பார் இருக்கு காலேல வச்ச சாம்பாரே இருக்கு
ம் ம் நீங்க இன்னு கொஞ்சோ கெழங்கு மா குச்சி கெழங்கு மரவள்ளி கெழங்குன் சொல்லுவாங்குள குச்சி கெழங் அத வச் வச்சிருக்கேன் மாவாட்டி எடுத்து வக்லான்னு
ஓ செரி செரி செரி
ம் ம் நா பாப்பாக்கு ஒரே ஒரு டைம்தா செஞ்சுகுடுத்தே அப்ற மறுப்டி கேட்ருந்தா சேரி செஞ்சு குடுப்போ அப்டின்ட்டுதா அத வாங்கிட்டு வந்து வேற வச்சிருக் க ம் மாவாட்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு
ஆமா ஏந்தே எப்டிதே அப்டி ஆட்டு அப்பா
உம் போய்ட்டுவா
நா பேசாம இதாதா வாங்கி க்கா ஆட்டீட்ருந்தே இப்பதா புதுசா வாங்கி தந்திருக்காங்க ஏம்மா நா வெளிய போய் ஆ ஆமா அது ஆல்ரெடி இருந்துச்சு கெட்டு போச்சு அப்டின் சொல்லி ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு பட்டர்ஃப்ளை வாங்கி தந்துருக்காங்க இல்ல அதுக்கு முன்னாடி பிரஸ்டீஜ் சம்திங் வச்சுருந்தே சிக்ஸ் மன்த்க்கு மேல சிக் க்ஸ்ட் மந்த் இல்ல ஒன் இயரே ஆச்சு அதுவ் வ ரிப்பேர் ஆய்ர்ச்சு அப்டின்ட்டு வெளிய குடுத்து ஈசி யா இருந்துச்சு இருவரூவாதா ஈஸியா இருந்தது நா வார்த்துக்கொரு டைம் அரச்சு வச்சுக்குவே அரச்சனா மண்டே அரச்சனா ஒர் ரு வெட்ன அ தேர்ஸ்டே அந்த அந்தளவுக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பனியார ஊத்திக்கிலா அந்த மார அந்த மாரி யூஸ் பண்ணிகிட்ருந்த அப்றோ சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே இந்த மாரியெல்லா இப்ப அப்பலா சப்பாத்தி போட்டுக்குவ அந்த மார அரச்சிட்ருந்தே இந்த ஒன்னியரா இப்ப செ ன்ட்டு போன வார ஆர்ட்ரு போட்டாங்க இந் தேங்கா திருவற்து ஒரு டாஸ்க் ஒன்னா இருந்துச்சா அப்ற அதுவு சேத்தி அது வெளிய வர மார பண்ணீட்டாங்க
தேங்கா நீ் ஏ கஷ்டப்பட்டு திருவுற அப்டியே பீஸ் பீஸா போட்டு மிக்சீல ஒர்
அது அதுதா பண்ணுவே ஆ ஆக்ச்சுவ்லி அதுதா பண்ணுவே அந்த மாரு பண்றதுதா புடிக்கல அப்டின் சொல்லுச்சு அதா அதா செட்டப் வாங்கிட்டு வந்திருக்காங்க நா எப்பவுமே அப்டிதா பண்ணுவே
ஓ நா மின்ன வந்து அந்த அருகாமனைல தா இது பண்ணிகிட்ருந்தே அதுக்கப்றோ இது நல்லா இருக்கே அப்டின்ட்டு இப்ப அந்த மாருதா பண்றது எப்பயாவ்து ஒரு டைம் தா அந்த மாரி பண்ணுவே
சேரி சேரி இல்ல அந்த டேஸ்ட்டு வர்றதில்ல அப்டிங்கிறாங்க அதுனால்தா நானு அப்டி பண்றது
சேரி செரி ம்
ஆ நா ஸ்பீடு தான அதுனால நா பண்ணிட்ருந்த அப்ப இப்போவு வாரத்துக்கொரு டைம் பண் ணி வெச்சர்லா அப்டின் சொல்லிட்டு சண்டே போட்டு ஒரு பெரிய தேங்கா போட்டு நல்லா ஃப்ரீசர்க்கிட்ட தே ஆ இது பண்ணி திருவி ஃப்ரீசர்க்குள்ள வச்ட்டே காய்க்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்து போட்டுக்கிறது ம் நேத்து சட்னி அரச் சே அப்பங்கூட சட்னிக்கு கூட வே ஒரு அது வேற தேங்காவ எடுத்து பீஸ் போட்டுதா அரச்சுக்கிட்டே அதுல வேணா அப்டி பண்ணிக்கிட்டே
ஹய்யோ கடவுளே
அதா நேத்து சொதப்பிர்ச்சு நேத் சாய்ந்தரந்தா ஆட்னே கொஞ்ச பழையமாவு இருந்துச்சா முந்தா நேத்து தடமாவ் வாங்குனே அதுலந்தா சேரி அதுலந்து கொஞ்சோ அரை ச்ச மாவ எடுத்து ஊத்தி தோசை ஊத்திக்லான் பிளான்ல இருந்தத மாவரையில அதனால கோதும தோச ஊத்துனே நேத்து கோதும தோச ஊத்தி தேங்கா சட்னி அரச்சே
ம் ம்
தே காரச்சட்னி அதுக்கு கோதும தோசைக்கு காரச்சட்னிதா காமினேஷன் நல்லா இருக்கும்போல அதுதா நல்லா இந்துச்சு
எங்க வீட்ல எங்கப்பா எங்கப்பா எப்யமே தே இது இது தேங்கா சிட்னிதா கேப்பாரு
சேம் டு யூ எங்க வீட்லயு அதுதா பா அதா கேப் பாருங்க எங்க வீட்ல இருக்கு போது எங்க அப்பாகு தேங்கா சட்னில எங்க தே தேங்கா சட்னி இல்லாமே எதுமே சாப்புட மாட்டாரு மேக்ஸிமோ சாம்பார் இருந்துச்சுனாவே தேங்கா அரைக் இல்லயா தா தேங்கா சட்னி அரைகலயா அப்டினு கேபாரு அந்த சட்னி அப்படிங்றது கூ ஒரு அவருகு எப்டி இருக்குமோ தெரில எதுக்கு குடுத்தாலு சாப்ட்டுகுவாங்க சப்பாத்திகு குடுத்து தாலு சாப்டுகுவாங்க எதுக்கு குடுத்தினாலு நீ சாப்டுகுவாங்க
ஆமா எங்க அப்பா அததா அடிகடிக்கு
ஆ இதோ தோச இட்லி என்ன வேனா செஞ்சி குடு சட்னி இல்லையாந்த
செஞ் ஆமா எங்க அப்பா வேற செயி ஏதாவது இது வேணு இது வேணும்பாரு எங்க அம்மா வேற ஏதாவது போட்ருந்தா டாங்க செஞ்சிருங்க அப்டினு கேபாரு அப்பற சேரி அப்டி டு இந்த சட்னி வேணுனு கேப்பாரு எங்க அம்மா கொஞ்ச நாள் பாத்தாங்க எப்ப பாத்தாலு இந்த சட்னியேதா வேணு வேணுட்டு இருக்காரா வேற ஏதாவது செஞ்சா அது வேண்டா எனக்கு அதேதா வேணுங்குறாரு அதனால எங்க அம்மா என்ன பண்ணிடாங்க இது மாரி செஞ்சா உங்ளுக்கு இல்ல உங்ளுக்கு அந்த சட்னி தான கேபீங்க அதே சாப்டுகோங்க அப்டின்றுவாங்க எங்க அம்மா
செரி செரி செரி எங்க எங்க அப் இப்போவு அதே மாரிதா வேற குழம்பேலா வச்சாலுமே தேங்கா சட்னி இல்லினா தேங்கா சட் இன்னு அறையிலியா அப்டினு கேப்பாரு எவ்ளோ டைமு எவ்ளோ டைமு என்ன வச்சால்
போ சொல்லிட்டுதா பேச வர வேணும்னே வந்து வம்பு இழுக்கு இந்த பிள
இப்ப நைட்டு சாப்பாடு
உம் நைட்டு சாப்பாடு செய்ணு இனிமே தா
சேரி செய்வோ உம் உம் என்ன பிளானு அத சொன்னல காலையில முள்ளங்கி சாம்பாரு வச்சான்ட்டு சாம்பார் இருக்கு ஆமா அப்பற அந்த மா அறையாத மாவ எடுத்து கொஞ்ச அரச்சு வச்சிருக்க அது மாவு நல்லாதா இதாயிருக்குது தோசயு ஊத்திக்கலா அப்டினு சொல்லிட்டு
ஓ சேரி சேரி இது வேற பிராண் ராண்ட் வாங்கிருக்கலால ஏன் அந்த மாரி பிராண்டு வாங்கிருக்கீங்க
தெரில அவர் சாய்ஸு
ஓ நீங்க ஆனா அரைக்க போறீங்க அப்
நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு ம் நல்லாதா இருக்கு தேங்கா திருவுறது மேலயே வச்சு தேங்கா திருவுறது மேலய வச்சு அது கீழ ஒரு பிளேட் குடுத்திருகாங்க அதுக்குள்ள திருவி வி அதய கழுவிட்டுருக்க தேவயில்ல அதுக்குன்னு தனியா ஒரு பிளேட் குடுத்துருக்காங்க கல்ல தனியா எடுத்துட்டு அந்த பிளேட் போட் ட்டு மேல வச்சு திருவுனா அது அதுலயே விழுந்துரு அதுலிருந்து எடுத்து போட்டா போது அதையுந்தா நா ஃபர்ஸ்ட் ட்டு அது அ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மிக்சி மிக்சிலே கிரைண்டர்ல அப்டிதா இருந்துச்சு அது கல்லுக்குள்ள உழுந்து கல்லிருந்து மறு வெளிய எல்லா எடுத்து வச்சு அதையு பெருசா எடுத்து கழுவோன்னு அப்டின்னு ஒரு டாஸ்கா இருந்துச்சு இப்ப அதுக்கு தனியா ப்ளேட்டு் மாரி வாங்கிட்டாங்க
சேரி சேரி எல்லாருமே கிரைண்டர்ன்னு சொன்னாவே எடுத்த ஒன்னே இது அல்ட்ரான்னுதா சொல்வாங்க அதுதா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க
அது கல்லு வேற மாரி இருக்குந்தான அந்த மாரிதான அதுதான
ஆ அந்த ஒரு கோணிக்கல் ஆ கோணிக்கல்ன்னு சொல்லுவாங்க
ஆ ஆ ஆ ஆனா அது காஸ்ட்லி கொஞ்சோ ஜாஸ்தி வெலன்னு நெனைக்கிறே
நீங்க வாங்குனது எவ்ளோ
நா வாங்குனது ஃபோர் ஃபோர் ஃப்வை சம்திங் என்னுமோ வந்துச்சி நெனக்கிறே
நா அல்ட்ராதா வாங்கிருக்கே அதா கேட்டே
ஆ ஃபோர் ஃபைவ் சம்திங் வந்திருக்குன்னு நெனைக்கிறே நானு அதை பாத்தே அல்ட்ராலதா பாத்தே பட் அதுதா ரேட்டு செட் ஆகல அப்டின்னு
ஆமா ரேட் அதிகோ ஆனா ரொம்ப வருஷோ இதா இருக்குது நல்லா இருக்குது அப்டியே ஒரு சிலர்ல்லா ரிவியூல்லா பாத்தே ஏங்கிட்ட இருவது வருஷமா அந்த கமெண்ட்ல்லா பண்ணிருப்பாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா
என்ட இருவது வருஷோ முப்பது வருஷம்லா இருக்கு வந்த புதுசுல வாங்குனது அப்டின்லா சொல்லிருந்தாங்க
ம் ம் ம் நம்ம அவ்ளோ வருஷல்லா வச் சிக்குவமா என்ன ரீசனே தெரியல பேரியரே போயிட்டே இருந்துச்சி எனக்கு போன மிக்ஸ் போன க்ரைண்ட்ரு எத்தன டயம்தா மாத்தி மாத் தி மாத்தி மாத்தி இது பண்றது அப்டின் சொல்லிட்டுதா புதுசு இது பண்ணாங்க இப்பொ பழச கூட எக்ஸ்சேஞ்ச ப்ரஸ்டீஜ்ல வந்துட்டு இந்த சத்தியாவுல சம்திங் எதுலியோ அதுல எக்ஸ்சேஞ்ச் பண்ற அப்டின் சொல்லி சொன்னாங்க கால் பண்ணி கேட்டா நார்மல் அது நம்ம ஆன்லைன்லயே நாலாயிரத்துக்கு தா போட்ருக்குது அதுல வந்து ட்டு அவ வந்து என்ன ப்ரைஸ் வெக்கிறான்னா ஆறாய்ருவாவாமா உங்க க்ரைண்ட் வந்து நா ரெண்டாய்ருவாய்க்கி எடுத் க்வ இதே பட்டர்ஃப்ளைவே வெ ச்சிக்கோ பட்டர்ஃப்ளைன்னே வெச்சிக்கோ பட்டர்ஃளை வந்து நான் இப்ப நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கி எடுத்ருக்கே அவ வந்து கடையில வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்றா நா பழைய மிக்ஸ் பழைய க்ரைண்டர் ரெண்டாய்ருவாய்க்கி எடுத்துக்குவ உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கி அந்த க்ரைண்டர் குடுக்குற அப்டின்னா அடப் போடா அதே வெலதான்டா இப்பவும் வருது அப்டின் சொல்லிட்டு ஆமா ஓ அதே வெலதான இங்க வருது ஆஃபருங்குற பேர்ல அப்டி பண்ணி பண்ணிட்ருக்காங்க
அ அ எல்லா கொள்ளையடிக்கதா பாக்குறாங்க
ஆமா எல்லாருமே அப்டிதா இருக்காங்க
ஆ அப்றம்
அப்றொ சொல்னு எப்டி போச்சி சாட்டடே சண்டே
ம் ஏதோ போச்சு ஆமா வீட்லதா
ஆ ஹ செரி செரி செரி
கி எங்கியும் போமுல்ல
ஆமா வெயிலு ரொம்ப அடிக்குதில்ல எனக்குலா ஸ்கின் கொஞ்ச ப்ராப்ளமா இருக்குது இன்ன வெயில போனாவே அது ஒரு மாரியா எப்டி இந்த இதெல்ல இருக்குல்ல என்ன சொல்றது இந்த ஓநாய் இருக்குமல வெளியப்ப வெயில வந்தா வந்து இதா ஆயிருல்ல த்ருப்
பேசு அந்த இத ஐய்யியோ அது பேரு என்னமோ சொல்லுவாங்ளே ஓ நாய் மனுஜன்
ஆ அந்த மாரி சொல்லுவாங்கல்ல அது மாரிதா இப்ப ந எனக் கு வெயில்ல போனா அப்டியே ஏ கை வந்துட்டு அங்கங்க புள்ளி புள்ளியா ரெண்டு கைலியு இந்த இதுல மட்டு முட்டிக்கி கீழ முட்டி கைக்கு முட்டி ஆ அந்த எடத்துல மட்டு கரெட்டா புள்ளி புள்ளி புள்ளி புள்ளியா உப் பி ஆ ரெட்டிஸா வந்துருது ரெண்டு பக்கமுமே வெயில்ல போனாவே ஆம் ஆமா இப்போ அந்த ஒன் இயரா தா அப்டி ஆகுது எனக்கு அய்யோ இப் இங்க இய அடிக்க வெயிலுக்கு அது க்ளவுஸ் இந்த ஒன் இயராதா எனக் அப்டியெல்லா ஆகுது ஃபஸ்ட்டெல்லா அப்டிலா ஆகவே ஆகாது
இப்ப ஏச்சிருன்னு சொன்னாங்க
இல்லையே மழ வர்லியே இல்லயே வர்லியே ஓ ஆத்துல இங்கே கொஞ்ச துளி விய துளி விழுந்துச்சு அவ்ளோதா லைட்டா துளி கிளைமேட் மாறு ஆனா மழ பெய்ல லைட்டா துளி துளி மட்டுந்தா ரொம்ப இதெல்லா இல்ல
ஓகே ஓகே
சேரிம்மா அடுத்த கால்ல பாக்கலா